ப்டி இருக்கீங்க
நல்லார்க்கே நீங்க என்ன பண்றீங்க
ஆ நல்லாருக்கே சிஸ்டர் சும்மாதா இருக்கோ நீங்க என்ன பண்றீங்க நாளைக்கு ஸ்கூல் லீவ் தான
ஆ நாளைக்கு ஸ்கூல் இன்னி எப்பவுமே சாட்டடே சண்டே லீவு தா
அதுனால கொஞ்சோ ஒர்க் ஸ்லோவா போகு
ஒர்க்கே போவல வீட்லயே இல்ல இவ்ள நேரோ
ஓகே
ஆ அண்ணா பொண்ணுக்கு எதோ சைக்கிள் வாங்கணு அப்டின் சொல்லிட்டு கடைக் போயிட்டோ அவளோட சைக்கிள் இருந்துச்சி இங்க வீட்டு உள்ள வந்து யாரோ தூக்கிட்டு போயிர்க்காங்க
ஐய்யோ
யாரு தூக்கிட்டு போனாங்கனே தெரி எங்க போயி கம்ப்ளைண்ட் பண்றது
ம்
இனி அத நம்மளதா அலைய வெப்பானுக
ஆ எப்டி கேர்ஃபுல்லா இருங்க வீட்டுக்கு ஆள் வந்து எடுத்துட்டு போற அளவுக்கா இருக்காங்க
அந்த மாரிதா ஆயிட்டாங்க இப்பல்லா
ம்
அதனால சேரி அவளுக்கு சைக்கிள் வாங்கற்த்துக்காஹ போனோ போய்ட்டா அப்டியே வரவே டைம் ஆய்டுச்சி வீட்டுக் வந்து எந்த வேலையுமே பண்ல ப்ரேயர் முடிச்சிட்டு அப்றோ
ஓ‌ அதா நீங்க பிஸியா இன்னைக் ஃபுல்லா கா க புடிக்கவே முடியில
ஆமா அதனால அது ஓ குளிச்சிட்டு இப்பதா உக்காந்துட்ருக்கே சாப்பாடு பெருசா இன்னிக் ஒன்னு பண்ணல வெளில கே எப் சி சாப்ட்டதுனால எல்லாத்துக்கு
அதுவே வயிர் ஃபுல் ஆயிடு அதுக்கப்பறோ எங்க நம்ம டின்னர் சாப்ட்றது
ஆமா சும்மா ரெண்ட் ரெண்டு பீஸு சாப்ட்டுட்டு வந்தாச்சி காலைல பாத்துக்கலா அதா நாளைக்கு சமைக்கவா வேணாமானு யோஸ்ச்சிட்ருக்கே சாட்டடேன்றதுனால
ம் சேர் அதுனால் ஒர்க் ஸ்லோவா தா போகுன் சொல்ட்டு நாளைக் லீவுல்ல ஏனா லீவுன்னு ஃப்ரீயா சுத்துவாங்க பசங்க
ஆ ஹவ்மா அதுனால பெருசா எது செய் நீங்க சாப்ட்டீங்ளா ஆமா டின்னர் ஒர்க் இல்ல இன்னிக்கி
ம் இல்ல இனிமே தா சாப்பட்லா சண்டே லீவு தான பொறுமையா எல்லா பண்வாங்க ஹரிபரியா இருக்காது எல்லா ஸ்லோவா பண்வாங்
சேரி சேரி சேரி என்ன சாப்பாடு
இப்ப தா சொன்னனே பிரியாணி இருந் இனிமே பசங்களுக்கு அதுதா குடுக்கணு
சேரி சேரி ஓகே ஓகே ஓகே வந்ட்டாங்களா எல்லாரு ஆஃபிஸ்லா போய்ட்டு
ஆ எல்லாரு வந்தாச்சு எல்லா வீட்ல டி வி பாத்துட்ருக்காங்க
நீங்க சீரியல்லா பாப்பீங்களா
இல்ல இல்ல பசங்க பாத்துட்ருக்காங்க கார்டூன் பாத்துட்ருக்கா ஆ பாப்பே பாப்பே நீங்க பாப்பீங்ளா
ஆ ஹா டி வி பக்கமே போறதில்ல
ஓ அப்டியா ஏ புடிக்காதா
அது ஒரு காலேஜ் படிக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருந்துச்சு மூவிலா பாக்குறது
ம்
அதுக்கப்றோ இப்பலா இன்ட்ரெஸ்டே இல்ல சும்மா இந்த இன்ஸ்டால ரீல்ஸ் வந்தா அந்த சாங்
நா ரொம்ப சீரிஸ் தா அவளோ பாப்பே சீரியல் கொஞ்ச கம்மியா தா பாப்பே அது ஒன் டே ஸ்கிப் பண்ணாலு இந்த ரொம்ப பைத்தியம் புடிச்ச மாரி அப்டிலா பாக்குறதுல்ல ஸ்கிப்பானா பண்ட்டு போறது அவளதா சில பேர் அதுலயே இருப்பாங்கல்ல அப்டிலா கெடையாது
ஃப்ரீயா இருந்தா பாத்துப்பீங்க சேரி சேரி நா நாடகம் பா க்களா போறதே கெடையாது
சீரிஸ் மூவி தா அப்டி இப்போதைக்கு நல்லா இருக்கு ம்
ம்
ம் இப்ப கூட லேட்டஸ்ட்டா இது அதென்ன பரிமலா அன் கோ தா பாத்தோ லாஸ்டா தேட்ருல நீங்க அது நல்லாதா இருக்கு ஆ நல்லாருந்ச்சு பாருங்க ஃபேம்லி மூவி தா
ஓ சேரி சேரி அ ரொம்ப நாள் ஆச்சு இப்ப தேட்ரு போயே ரீசண்டா ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு மேல ஆயிருச்சு தேட்ரு கூட்டு போவாங்க அந்த பாப்கார்ன் சாப்புறத்துக்காக போவே
அ நா டோர்னட்க்காகவே போவே பட பக்கற்துக்குனு இல்ல இதுக்காக தா போறது
எனக்கு வந்து அந்த பாப்கார்னுல அந்த சீஸ்லா போட்
ஆமா ஆமா
ம் அதுக்காக தா மெனக்கெட்டு போறது அதா சொல்லுவாங்க வெளில பத்து ரூவா பாக்கெட்டு வீட்ல வாங்கி பொரிச்ச முடிஞ்சு போச்சு இங்க வாங்னாதே அதா நா சொன்னே என்னதா இருந்தாலு அந்த டேஸ்ட்லா வர் ருமா எந்த
அது சவுக் சவுக்குன்னு இருந்த மாதிரிதா இருக்கு அந்த டென் ருபீஸ் பாப்கான்
அது தொண்டக்குள்ளயு கடிக்கு குச் குச்சுனு
ஆமா
ம் இங்க வந்து சாப்பிட்றது இல்ல அங்க போய் ஏ சி ல உக்காந்தமா நம்ம வடமாகுறமோ இல்லையோ நம்ம எல்லாரையு பாத்துட்டு திங்கிறமா அதுலதா இருக்கு டேஸ்ட்டு
ஆமா டைம் அப்டியே ஸ்பெண்ட் ஆயிரு அன்னைக்கி
ஆமா அது ரொம்ப ஆனா நாங்க போனா படத்துக்கு நைட்டு தா போறோ நைட் ஷோ தா போறோ
நாங்களு அப்டிதா மோஸ்ட்டா போவோ நைட் ஷோ தா போவோ
ம் ஆமா அந்த மாரிதா
முன்ன பசங்களுமே அதா லைக் பண்ணுங்க
ஆ எனக்குமே வந்துட்டு அ வெளில இந்த பகல் டைம் போறத விட நைட் டைம் தா புடிச்சிருக்கு அவுட்டிங்லா பிளான் பண்ணா நைட்டு தா ஓகேவா இருக்கு
ம் ம் சேரி சேரி
ம்மா
அப்புறோ
ம் மழல்லா இல்லையா அங்க
லைட்டா லேசா தூரள் போட்டுச்சு அதுக்கப்புறோ ஸ்டாப் ஆயிடுச்சு ரொம்பல்லா பேய்யவில்ல இங்க அடிக்கிற வெயிலுக்கு நல்லா பெய்ந்தா நல்லா தா இருக்கு அ ரொம்ப கிளைமேட் நல்லாதா இருக் கான வெயில் இல்ல பட் மழ கம்மியா தா இருக்கு
ஓகே ஓகே நா இன்னைக்கு ஆஃபீஸ்ல இருந்து கெளம் போது இப்படிதா நெனைச்சுட்டுந்த வீட்டுக்கு போய் இனைக்கு சேர்ல கெடக்கற அவ்ளோ துணி மடிச்சு எடுணு அப்டின்னு
எங்க காயவே இல்லையே போட்டதே ஈரமால
ஆஹா நா தா வீட்லயே இல்லையே வந்தனா வீட்டுக்கு வந்துட்டு இவன அரபிக் கிளாஸ்ல கொண்டு விட்டுட்டு அப்புறோ ஃபுல்லா பாத்தரோல்லா கடந்ததெல்லா கழுவி கிழுவி எடுத்துட்டு மிஷின்ல போட்ட துணிய துனிக்கறதுக்குள்ள எ மருமக கால் பண்ணிட்டா மாமி இங்க வா சைக்கிள் எடுக்க போனு வா வா வானு அ மாமி கூப்பட மாட்டா மனோன்னு கூப்புடுவா என்னைய
சி எதனால அப்டி
சின்ன பிள்ளைல ஏ அண்ணா பொண்ணு ஆமா அண்ணா பொண்ணு வந்து சொல்லி் கொடுத்தாங்களா அது சொல்ல வரல அது மனோ மனோ மனோனே இ பன்னெண்டு வயசு ஆயிடுச்சு இன்னு அது மனோவா தா இருக்கு
ஓ அப்படியா சேரி சேரி அது அப்டே மைண்ட்ல பதிஞ்சதுனால அவ அப்டிதா கூப்டுவா ஒரு ஒரு பர்சன்
அதனால வேற பேர் மாமில்லா வராது மனோ இங்க வாங்க மனோ அங்க போங்கதா
எல்லாரு கேப்பாங்க அது என்ன மன மனோ என்ன ஆம்பள பையனா அப்டின்னு
அதா நா பேர் பாய் நேம் மாரி தா இருக்கு
ம் அப்படித்தான்னா கேப்பாங்க நா அப்படியே பழகிட்டால ஆனா எங்க வாப்பா திட்டிட்டே இருப்பாங்க மாமின்னு சொல்லல இன்னு என்ன மனோ ம மனோ அப்டின்னு யார் வந்தாலு அப்டித்தா சொல்லுவாங்க அப்படே பழகிடுச்சு அவுங்களுக்கு
சேரி சேரி நாளைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு பிளான் பண்
நாளைக்குதா பாஸ்தா செய்யலாமா கொஞ்சோ கறி இருக்கு அதா பாஸ்தா செய்ய
ஃபாஸ்ட்டா செய்ய போறீங்களா எங்க ஃபாஸ்ட்டா செய்ய போறீங்க
ஹ பாஸ்தா பாஸ்தா ஓ கா காமெடி பண்ற லெவலுக்கு போயிட்டங்க
ஓ எ பசங்க ஒண்ணுக்கு பாஸ்தா புடிக்கு ஒண்ணு ஒரு ஆளுக்கு புடிக்காது
ம் எங்க வீட்டுல யாருக்குமே புடிக்காது பாஸ்தாவே அதுவு எ ஹஸ்பண்டுக்கு சுத்தமா அது மைதா ஐட்டமே பிடிக்காது
ஒ அப்டியா சேரி சேரி
பல்லா கொஞ்சோ எடுத்து வச்சா கொஞ்ச ஜூஸியா இருக்குமா எனக்கு புடிக்கு
ம் ம்
தேங்கா பால்லா ஊத்தி அப்பவே சூடா குடு
என் எனக்கு மோஸ்ட்டா இந்த கோக்குன தேங்கா பால் வச்சு இடியாப்போ அது மாரி தேங்காபால்ல செய்ற ஸ்வீட்டு அந்த மார்ல்லால்லா நானு சாப்ட்ருவே எனக்கு அது ரொம்ப புடிக்கு
ம் ஆனா வந்து இது கொஞ்சம் பாஸ்தாக்கு வந்து கொஞ்சோ கறி போட்டு எறங்கி கொஞ்சோ தேங்கா பால் ஊத்துனா கொஞ்சோ எறங்கு இல்லன்னா சும்மல்லா இருந்தா எறங்காது
போய்ட்டு வந்து நீங்க சமைக்கிறதுக்ல்லா டயர்டாயிருல
டயர்டாயிருமா இப்பல்லா அப்டியே படுத்தர்லாமோன்ட்டு சார்ஜே இல்ல ஃபோன் எகிட்டே சார்ஜ் இல்ல பாடில
போய்ட்டு வந்து பண்ணா ரொம்ப கஷ்டோங்க
ஆமா கால அமிக் வுட மாட்டாங்க இன்னக்கே கொஞ்சோ டின்னர் வேல இல்லாதனால ஓகேவாருக்கு
ம் ம்
ஆனா வீடெல்லா கன்றாவியாருக்கு
ஆமா ஆள் இருந்தா தானே வீடு நீட்டாரு
ஆ ஹா எல்லா அங்கங்க ஒண்ணு கடக்குது
காலைலே அறிபறியா போய்டுவோ
ம் எல்லா வந்துட்டு எல்லா டபுள் டபுள் பேக்காயிடிச்சி இப்போ எனக்கு ஒரு பேகு எ லேப்டாப் பேகு அவளுக்கு ஒரு பேகு ஆ டியூஷன் போறதுக்கு ஒரு பேக் கு வரிசயா பேக்கா தா கடக்குது நான் எதோ டியூஷன் நடத்துற மாரி இருக்கு
இங்க நறைய டூ ஸ்டூடண்ட் இருந்த மாரி
ஆ ஆமா அவங்க ஒரு ஆஃபீஸ் பேக்கு எல்லா வரிசைக்கு உக்காந்துட்ருக்கு அததா இப்ப பாத்துட்டு யோச்சிட்டே இருக்கே ஏ இப்டி இத்தன பேக்கு வரிசையா இருக்கே அப்டி
ம்மா ஸ்கூல் பேக் லன்ச்சு பேக் அதுவே நாலஞ்சு பேக்
லன்ச்சு பேக்லா ல்லா அங்க கொழிவு போட்டாச்சு அதல்லா டப்பா கிப்பா எல்லாத்தையு கழுவி அங்க கொழவியாச்சு இந்த
உம்
ஆஃபிஸ் பேக்கு ஸ்கூல் பேக்கு அந்த க்ளா ஒவ்வொரு க்ளாஸ்க்கு ஒவ்வொரு பேக்கு அதா நெனச்சே நா கவர்ல கொண்டு போவே எக்ஸாம் டைம்லல்லா
ம் ம்
கவர்ல ஒரு பே ‌அட்ட எது இந்த காலாண்ட்ரு அட்ட வருமே
ஆமா
காலண்ட்ரு அட்ட அது பென்சிலு பேனானு அப்டி வச்சு கொண்டு போவோ இதுகளுக்கு எக்ஸாம் நா படிக்கும்போது
ஓ சேரி சேரி
அப்போ ஸ்கூல் பேக் கொண்டு போமா எக்ஸாம் டைம்ல வந்துட்டு பேக் எதுக்கு அவ்ளோ பெருசா ஒரு பேடு மட் டுதானே எக்ஸாம் பேட் மட்டுதானே
ஆ ஓகே ஓகே நா மோஸ்ட்டா பேட்ல தா கொண்டு போய்ருக்கே
ஆ எக்ஸாம் பேடு ஆ அந்த பாக்ஸ்குள்ள ஒரு கவர்ருக்குள்ள போட்டு எடுத்துட்டு போவே நம்ம இந்த இப்போ இதெல்லா குடுக்குறாங்கள போத்திஸ் கவரு அந்த மாரில்லா வருல அந்த மாரி கவர்க்குள்ள போட்டு எடுத்துட்டு போவே இவுங்களுக்கு ஸ்கூலுக்கு ஒரு பேக்கு தனியா டியூஷனுக்கு தனியா
ஆ ஆமா எக்ஸாம்க் தனியா பேக் வாங்குங்க மூணு பேக் வீட்ல கெடக்கு
அ அரபி கிளாஸ்க்கு போனா அதுக்கு தனியா வெளில எங்கயாவது போனா ஒரு நாலஞ்சு கார உள்ள அள்ளி போட்டு
ஆமா
வெளாட்டு ஜாமா
பீச் கிட்டு எல்லா கெடக்கு அது உள்ள அதுக்கு ஒரு பேக் வச்சுக்குவாங்க
போச்சு அதலா யோசு
இந்த ஸ்கூல்ல பிக்னிக் கூட்டு போயிட்டா அதுக்கு ஒரு பேக் வாங்கி கேக்குங்க பிக்னிக்கு ஒரு பேக் வேணுனு இப்டிதா பசங்க பண்ணுங்க பேகா நெறஞ்சு போய் தா கெடக்கு
எங்கயாவது போனா அது வேற பேக் மாறு
ம் ம் ம்
அ அது ஒரு பேக்கு என்னா ரேட்டா இருக்கு ஒவ்வொரு பேக்கு தௌசனுக்கு மேல இரு எடுத்தாதா கொஞ்சோ ஓகேவா இருக்கற மாரி இருக்கு
து வந்து கொரியன் ஸ்டைல வேர இருக்கு இப்போ எல்லா கொரியன் பேகா தா எடுக்குறாங்க
ஆமா ம் சேரி சிஸ்டர் சேரி சாப்ட்டு சீக்ரோ படுங்க ஓகேவா ம் சேரி பாய் பாய் டேக் கேர்